வணக்கம்.
வணக்கம்.
அ இப்ப நம்ம ஊர்ல ஒரு திருவிழா வருதுல்ல, அதுல வந்துட்டு போட்டிகள் எல்லா வெக்கலா பெண்களுக்கான போட்டிகள் அப்டின்னு ஒரு ஐ திட்டம் இருக்கு. அதுல நம்ம என்னெல்லாம பண்ண பண்ணலாம்னு பேசுவோமா?
ஆ கண்டிப்பா
அ இப்ப போட்டிங்கும் போது நம்ம நேரம் இதை இடமெல்லாம் முடிவு பண்ணணும். இப்ப ஊர்ல ஒரு பொதுவான மைதானம் இருக்குல்ல, அந்த எடத்த தேர்ந்தெடுத்துட்டு போய் நம்ம அனுமதி வாங்கி இருக்கலாமா பஞ்சாயத்துல, இல்ல மண்டபம் இந்த மாதிரி எடுத்துப்போமா?
இந்த கோயில் திருவிழா அப்படின்னும் போது நம்ம தலைவர்கள் எல்லாமே நம்ம கிராம தலைவர்களோ இல்ல அ அவுங்களோ சே பட்டையாரவுங்கல்லாம் மே பேசி சேர்ந்திருப்பாங்க. நம்ம கோயில் எடத்துலதான் பண்ணனு இது வந்து மண்டபத்திலயோ இல்ல நம்ம வெளியில அங்க போய் எடத்துல நம்ம வக்க கூடாது. திருவிழா இத்தனே மக்கள் எல்லாருமே அங்கதா வருவாங்க. கோவில்க்கு கோவிலுக்கு அப்டி, கோவிலுக்கு வந்துட்டு அப்டியே
க்கு நமக்கு தொடர்பு இல்லாம நம்ம பெண் அது திருவிழா முடிஞ்சதுக்கு அப்றோ ஏன்னா? திருவிழா டைம்னா ஊர்ல வெளியூர்ல வேல பாக்குறவங்களு சரி, உள்ளூர்ல இருக்கவங்களும சரி, ஊருக்குள்ள இருப்பாங்கள்ல. அதான். அந்த நேரத்துல ஒரு போட்டிகள் வக்கலா இப்ப பெண்களுக்கு தனியா குழந்தைங்களுக்கு தனியா அப்டிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. இப்ப பெண்களுக்குன்னு பாத் த்தீங்கன்னா காலை நேரத்துல பெண்களுக்கான போட்டிகள் எல்லாம் முடிச்சிருவோன்னு ஒரு நெனக்கிறே ஒரு காலைல ஒரு பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கு எனக்கு வந்து பெண்களுக்கு சமையல் தொடர்பான ஒரு போட்டி வைக்கலாங்கிற ஒரு திட்டம் இருக்கு. உங்களுக்கு சம்மதமா?
அ கண்டிப்பா, சமையல் தான் எல்லாருமே ரொம்ப ஆசப்படுவாங்க. எல்லாருமே விரும்புவாங்க. ஆ மத்த போட்டிக்குனா கூட யோசிப்பாங்க எல்லாருமே. டான்ஸா ஓட்ட பந்தயமா? இந்த வேற எதாவ்துவா அப்டின்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா உணவு அ சம்பந்தப்பட்டதுனாக்க கண்டிப்பா எல்லா பெண்களுமே கலந்துக்குவாங்க.
ஆமா. சரியாவே சொன்னீங்க. நம்ம வழக்கமான உணவுன்னா எல்லா பெரிய வகை வகையா சமச்சுடுவாங்க. அதுல நம்ப சில நிபந்தனைகள் எல்லா வச்சிருக்கணு ஒருக்க ஒரு உணவு தான் செய்யணு இப்ப ஒருத்தவுங்க கேசரி செஞ்சாங்கன்னா அடிஷ்னலா உன்னொரு செய்ய கூடாது. ஆளுக்கு ஒண்ணுதான். ஏன்னா நம்ம ஆப்ஷனுக்கு அவுங்க நெறைய செஞ்சுட்டாங்கன்னா நம்ம டேஸ்ட் இதுவும் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்ன்னு கன்ஃப்யூஸ் ஆயடுவோம்ல்ல. ஒருத்த ஒண்ணுதான் செய்யணுன்னு ஒரு நிபந்தனை வச்சுக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா. எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்குலா பாத்தீங்கன்னா டிஷ்ஷு என்ட்ட சொல்லும் போதே சொல்லுவாங்க சமைக்கறதுல நா இது நல்லா செய்வே நா இது நல்லா செய்வே அப்டினு அவுங்க பாட்டுக்கு தெரிஞ்சதெல்லா செஞ்சிட்டாங்கன்னா அப்பற நமக்கு ஒண்ணுதானே தெரியு நம்ம ஏதாவ் ஒன்ன செஞ்சுட்டு அப்றோ நம்ம நின்னுட்ருக்கணு அப்றோ அவ்ங்க அதனால எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்லிர்ணு ஒண்ணு தா ப்பா பண்ணணு அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்டின் சொல்ட்டு
நிச்சியமா அதே மாதிரி பாத்தீங்கனா வந்துட்டு நம்ப சிறிய அளவுலான உணவு வகைகள் அதாவது இல்லன்னா அடுப்பில்லா உணவுனு சொல்லுவாங்கல்ல அடுப் புல வைக்காம சமைக்கிறது அந்த மாதிரி உணவு செய்லா நம்ப மெனு குடுக்கலாமா இல்ல எது வேணாலு பண்ணலா அப்டின்னு ஆப்ஷன் குடுப்புமா
இல்ல இல்லலல்ல அடுப்ப இல்லாம செய்யணு அதே நேரத்துல நம்மளோட உடவு உண உண உடம்புக்கு வந்து எது ஏத்தது இந்த சிறுதானிய உ ணவுன்லா சொல்றாங்கல்ல அ அந்த மாரி ணவுல எதும் பண்ண முடியுமா ஏனா நம்ம உடம்புக்கு என்ன தேவப ஆ எது சத்தானது அப் டின் சொல்லி அந்த மாரி செய்ய சொல்லணு
நீங்க சொல்றது ரொம்பவே சிறப்பான ஒரு ஐடியாவா இருக்ற மாரிதா எனக்குமே தோணுது ஏனா வந்துட்டு அ அம்ப அந்த வெத வெதமா செய்றங்கும்போ எல்லாரு சைவோ அசைவோனு வக வகயா செஞ்சிட போறாங்க நம்ப அடுப்பு இல்லாத உணவை செய்ய சொல்லுவோ நம் தானியங்கள் அதா நவதானியங்கள் இதுல எல்லா ஏதாவ்து உணவு வகைகள் அப்டி இல்லன்னா அடுப்புல வைக்காம சமக்கிறது உதாரணமா இந்த இதுல அவல்ல எல்லா செய்வாங்கல அவல் பழங்கள்ல ஃப்ரூட் சேலட்டு் இந்த மாதிரினு போட்டி வெச்சிடுவோ நம்ப நடுவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாமா ஒரு மூணு பேரு அதாவது நடுநிலையா உள்ளவங்களா பாத்துப்போ யாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கனு வெளியூர்ல இருந்து வர சொல்லிடலாமா டீப் கெஸ்டு
ஆமா கண்டிப்பா அவங்க வெளியூர்ல இருந்து தா வர சொல்ணு ஏனா உள்ளூர்ல இருக்றவங்கனா எல்லாருமே நமக்கு பழக்கப்பட்டவங்களா இருக்காங்க அவுங்களுமே யோசிப்பாங்க இவுங்களுக்கு சொல்லணுமா அவங்களுக்கு சொல்லணுமா அப்டின் சொல்ட்டு இப்போ இது இதே ஒரு புதிய நபரா இருந்தாக்கா அவங்க யாரையுமே பாரைபு பட்சம்லா பாக்க மாட் அங்க எது நல்லாருக்கோ அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைப்பு குடுத்துட்டு பேயிருவாங்க அதனால் நம்ம வெளியூர்ல இருந்து தா ஆள கூட்டிட்டு வரணு
அப்ப போட்டிக்கு எப்டி இருந்தாலு நம்ப ஊர்ல இருந்து ஒரு நூறு பெண்களாவது கலந்துப்பாங்க அதனால என்ன பண்ணுவோனா முதல் பரிசு இரண்டாவது பரிசு இல்லாம ஆறுதல் பரிசுன் சொல்லிட்டு ஒரு கொறஞ்சது ஒரு பத்து பேருக்காவ்து குடுப்போமா பரிசு பொருட்கள் எந்த மாதிரி வாங்கலாம் நெனைக்கிறீங்க
அ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பாத்தரங்கள் குடுக்குற மாரியே வச்சுக்கலாமே ஏனா அது வீட்டுக்கு அவங்களுக்கு யூஸா இருக்கூ நாளைக்கு அவங்க வீட்ல பொண்ணோ பையனுக்கோ கல்யாணத்துக்கோ அது ஒரு யூஸாவு இருக்கும் ஆ நம்ம குடுத்துருக்கோ அப்டின்றது அவ்ங்க ஞாாவகப்படுத்திட்டே இருக்கு அந்த பொருள் எல்லா இப்போ வந்து நம்ம ஒருப் பணமாவோ இதாவோ குடுக்கும்போது அது டக்குன் செலவழிஞ்சிரு அது மறந்துப் போயிரு ஆனா இந்தப் பாத்தரோ வந்து பாத்திங்கனா ஒவ்வொரு நேரத் த்துக்கு அவுங்குளுக்கு வந்து அது எடுத்து சொல்லிகிட்டே இருக்கற மாரி இருக்கு
அதே மாதிரி போட்டில கலந்துகிட்ட எல்லாருக்கு ஆறுதல் பரிசா ஒரு சிறிய ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இந்த மாரியான கலந்துருக்காங்கல்ல ஆர் ருவோமா அந்த மாதிரி எல்லாருக்கு ஒரு நினைவு பரிசா குடுத்துடுவோ
ஏம் நீங்க சொன்ன மாரி மூனு ப்ரைஸ் குடுத்துருவோ நம்ம வந்து அதுக்கப்றோ வந்து பத்து பேர் இல்ல கலந்துகிட்ட எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆறுதல் ப்ரைஸ் குடுப்போ எனா வந்தவுங்க எல்லாருமே சோர்ந்து போயிரக்கூடாதுல்ல அ அதுலியும் பத்து பேர் நம்மத் தே ஆமா ஆமா அவுங்ளே எ ஒரு ஒரு து துணிச்சலா நம்ம வந்து என்கரேஜ் பண்ற மாரி இருக்குல்ல அதனால எல்லாத்துக்குமே நம்போ குடுப்போ அப்பதா அடுத்த தடவையு அவுங்க சேரணுன்ற ஒரு ஆர்வோ அவுங்குளுக்குள்ள வரு
சரியா சொன்னீங்க அடுத்து கோலப் போட்டியு வச்சுடுவோமா எனாப் பெண்கள் நெறையப் பேரு கோலப் போட்டினா ஆர்வமா இருப்பாங்க அது இல்லாம என்னப் போட்டி இருக்கு அப்டிங்கிற மாதிரி
நாந்தாப்பா அதுல முதல் பிரைஸ் எப்பவுமே கோலத்துல அதனால ரண்டிப்பா கோலமு உண்டு எந்தப்போ அ ச் சமையல் போட்டியு சேந்துகுவோ கண்டிப்பா கோலப் போட்டில அது ரொம்ப பிடிச்சது இல்லியா பெண்களுக்கு சமையல் மாதிரிதா கோலமு அதனால இப் இப்ப போன தடவ கோலப் போட்டி நடந்தப்பையு நாந்தா முதல் பிரரைஸ் வாங்னே
ஓ நல்ல விஷ்யோ அப்பனா போட்டில உங்களுக்கு ஒரு பரிசு இருக்
கண்டிப்பா இருக்கு அதனால நம்மளு சேருவோ எல் ல்லாப்ப இது போட்டிகள்லியு நம்மளே கலந்துக்குவோ அ அதே நேரத்துல ப்ரைஸு வாங்குவோ நம்ப அல நா எப்பவுமே முதல் ப்ரைஸு கோலத்துக்கு வாங்கிருவே நானு
நாங் கல்லூரியில கலந்துக்க மேல பாத்தீங்கனு வச்சுங்களே அங்க கோல போட்டியவே தனியாப் பிரிச்சி புள்ளி வைத்த கோலம் இருக்கும்ல அந்த மாதிரி சிக்கு கோலத்துக்கு தனியாப் போட்டி வண்ணமிட்ற கலர் கோலத்துக்கு தனியாப் போட்டின்லா வச்சி அப் அப்போ ப்ரைஸ் குடுத்தாங்க அதனால அது எனக்கு நல்ல வித்தியாசமா தெரிஞ்சது எனா ஒரு சிலருக்கு புள்ளி வெச்ச கோலோ வரு ஒரு சிலருக்கு சிக்கு கோலோ வரு அந்த மாரி நம்மளுமே பிரிச்சி வச்சிடுவோமா ஒருத்தவுங்களுக்கு வரு ஒருத்தவுங்களுக்கு இன்னொருத் தில திறமை இருக்குமுல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமாம் தோழி கண்டிப்பா
ஆ அதே மாதிரி கோலப் போட்டியும் பாத்தீங்கனா அவுங்க வந்துட்டு எல்லாரு காசு செலவுப் பண்ணி கலர் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா
ஆமா அது எல்லாமே அவுங்களோடப் பொறுப்புதா அது எல்லாமே சமையலுக் க்கு எப்டி அவுங்க கொண்டு வராங்ளோ அதே மாரி கோலப் போட்டிக்கு அவுங்கதா கொண்டு வரணு அந்தப் பொருள்லா அவுங்ளோட செஞ்சது
சரிங்கத் தோழி அ நம்ப அத வந்துட்டு நம்ப ஏற்பாடு பண்ணிப்போ அடுத்ததாப் பாத்தீங்கனா இப்ப கொழந்தைங்களுக்கு என்னப் போட்டிகள்லா வெக்கலா பெண்களுக்கு முடிஞ்சிட்டு குழந்தைங்களுக்கு என்ன போட்டி வெக்கலா
குழந்தைகளுக்லா ரொம்ப ஒரு அஞ்சி வயசு அ இல்ல இல்ல ஒரு ஆறு ஏழு ப ஒரு எட்டு வயசுக்குள்ளவங்ளுக்லா எல்லாம் ஒரு பிஸ்கர் போட்டி மாரி வச்சுக்லா அதுக்கப்றோ உள்ளவங்ளுக்லா இந்தப
க்குமே அந்த பிஸ்கெட் போட்டி வந்து ரொம்பவே
அது கொழந்தைங்களுக்கு ரொம்ப புடிக்கு அதுக்கப்புறோ இந்த பலூன் ஒடைக்கிறதுன்னு சொல்லி பின்னாடி கொழந்தைங்களுக்கு பின்னாடி கட்டி உட்டுருவோ நம்ப
ஓ ஆமா அதுல கொஞ்ச தண்ணி ஊத்திட்டம்னா அவுங்க ஒடைச்சோனே மே தண்ணி ஊத்துவல்ல அது ஒரு நல்ல விளையாட்டா சிரிப்பு நிகழ்ச்சியாவு இருக்கு
ம்
அ அடுத்ததா சின்ன சின்னதா ரொம்ப வந்து கொழந்தைங்கள வருத்துற மாதிரி இல்லாம ஒரு ஓட்ட போட்டி கொஞ்ச தூரோ ஓட்ற மாதிரி இல்லன்னா இந்த சாக்கு வச்சுட்டு ஓடுவாங்கல்ல அது இல்லன்னா சைக்கிள் போட்டிகள் இந்த மாதிரி வச்சிடுவோ ஏன்னா வந்துட்டு போட்டிங்கிறது அமைதியா பா க்ற மாதிரி இருக்கூடாது அது சுத்தி பார்வையாளர்கள் வந்து ரசிச்சு சிரிக்கிற மாதிரி
ஆமா பிள்ளைங்க எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ற மாரியே தா இருக்குணு அவுங்களையு ஒரு ஊக்குவிச்சு ஆ இப்டி பண்ணு அப்டி பண்ணு அப்டி இப்டின்னு சொல்லும் போது நமக்கே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பிள்ளைங்க இன்னு ரொம்ப சந்தோஷத்தோடையு ஒரு ஆர்வத்தோடையு பண்ணுவாங்க
குழந்தைங்களுக்கு பரிசிங்கம் போது நிச்சயமா அவுங்களுக்கு படிப்புக்கு தொடர்பான ஒரு பேனா பென்சில் பரீ ச்ச அட்ட ஒரு பாக்ஸூ இந்த மாதிரி பரிசா நம்ம குடுக்க முயற்சி பண்ணுவோ
ஆ ஆமா ம்
நம்ம பெண்கள் குழந்தைகள்னு பாத் கிட்டோ ஆண்கள விட்டுட்டோம்னா அப்புறோ நமக்கு விழா ஏற்பாட்டுக்குலா உதவி செய்யாமா போயிடுவாங்க நிச்சயமா அவுங்களுக்கு ஒரு உரியடி வச்சுடுவோமா அது நல்லா இருக்குல்ல
ஆ கண்டிப்பா தோழி ஆண்கள் தா தோழி இப்ப நம்ம பெண்கள விட ஆண்கள் தா விளையாட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க தோழி பெண்கள் கூட இன்னைக்கு துணிஞ்சி எறங்கிறாங்க
ஆமா செரியா சொன்னீங்க ஊர்ல விளையாட்டு போட்டினா ஆண்கள்லா ஒதுங்கி போயிட்றாங்க நம்மளே நிக்க வேண்டியதா இருக்கு அவுங்களுக்கு உரிய அடி வச்சுட்டுவோ நம்ப
இப்ப உறியடியுமே பாருங்க பெண்கள் தா வெளையாட்றாங்க
ஓ நம்ம ஆனா வந்துட்டு அத நம்ம ஆண்களுக்கான போட்டின்னு அறிவிச்சிடுவோ ஏன்னா அப்பதான அவங்களு பங்கு பெறுவாங்க அனைத்து தரப்பினரு ஒரு போட்டியில இருக்கற மாதிரி இருக்கு
ம் ஆமா தோழி நம்ம பெண்கள் ஆண்களுக்கு தா சொல்லி நம்ம வி வெளையாட்டே வக்கிறோ ஆனா ஆண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்டின்னுட்டுதா இப்ப பெண்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க தோழி
செரிங்க தோழி நம்ப விழாவ நல்லா சிறப்பா இருக்கணு அதே மாறி விழா நடைபெற மைதானத்த சுத்திலு வந்துட்டு நம்ம தண்ணீர் வந்துட்டு ஒரு நான்கு ஐந்து எடத்துல வ வச்சிருவோ ஏன்னா பங் பங்கேற்கவங்களுக்குலா வந்துட்டு தண்ணி இருக்கற மாதிரி வச்சுட்டம்னா அவுங்க தேவையான அளவு தண்ணீர் குடிச்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு ம மதிய நேரத்துல வந்து வெயிலா இருக்குல்ல அப்ப அவங்களுக்குல்லா வந்துட்டு குளிர்ச்சிக்கு ஒரு மோர்பான இந்த மாதிரி இல்லாமு ஏற்பாடு பண்ணிடுவோ
ஆமாம் தோழி அந்தந்தந்த எடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திருவிழாட்டு அந்த இது அது என்ன சொல்றது நம் கோயில் பக்கத்துலயே அந்த வெளயாட்ற மைதானத்திலியு பாருங்களா அவர் நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அ ரஸ்னா அந்த மாரி இது பண்ணி அவரே குடுத்துக்கிட்டு இருக்குறாரு
நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளு செஞ்சுடுவோ தோழி ஒரு அ ம் அதே மாதிரி முடிஞ்சா அந்த உணவு போட்டியில கலந்துக்கிறாங்கல்ல அவங்களோட உணவுகள் எல்லா வந்துட்டு எல்லாருக்கு பகிர்ந்து குடுக்கிறதுக்கு சின்ன சின்ன பிளேட்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நம்ப வந் து அந்த அளவுக்கு ஒரு நம்ம விழா கமிட்டி சார்பா ஏதாவது பணம்ல்லா கலெக்ட் ஆனுச்சுன்னா நம்ப மதிய உணவு எல்லாருக்கு செய்ய பாப்போ ஏன்னா வந்துட்டு காலேல இருந்து போட்டில இருப்பாங்க ஷிபிண்கள் முடி முடிச்சிட்டு அவசரமா போய் வீட்ல சமச்சிட்டு மறுபடியு மாலை போட்டிக்கி திரும்பி வீட்ல இருந்து ஓடியாரனு அது அவுங்களுக்கு ரொம்ப சிரமத்த குடுக்கு இல்லையா
அன்னக்கி ஒரு நாள் ஃபுல்லா அவுங்க எல்லாருமே இங்கே தா இருக்கணு
ஆமா அதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அளவுல ஒரு பா பாக்கெட்ல வந்துட்டு இப்பல்லா வந்து உணவுக்குனே பார்சல் பாக்கெட் இருக்குல்ல அதுல வந்துட்டு ஒரு புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி குடுத்தா கூட போது தோழி அந்துக்கு நம்ம முடிஞ்சா முயற்சி செஞ்சி பாப்போ
கண்டிப்பா தோழி இதெல்லா ரொம்ப சூப்பரா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏத்துக்குவாங்க ஆ எப்டி சொல்றது ஆ பெண்கள் ஆண்கள் எல்லாமே கலந்துக்குவாங்க ஏன்னா சாப்பாடு நேரமு இங்கயே இருக்கு கொழந்தைங்களு இங்கயே இருக் காங்க யாருமே வீட்டுக்கே போக வேண்டியதில்ல அன்னக்கி ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம கூடயே அவுங்களு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்பறோ அவுங்க இது பண்ணட்டு செமையா இருக்கு தோழி இது தோழி இது வந்து கேக்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னு அது நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு
நிச்சயமா நம்ப பல திட்டங்கள் வச்சிருக்கோ இதுல வந்துட்டு நம்ப தனிப்பட்ட முறையில செயல்படாம ஏன்னா ஊர் உள்ள அனைவரிடமு பேசி அனைவரோட சம்மதத் தோட விழாவ நல்லா சிறப்பா நடத்தணுங்கிறதுதா என்னோட நோக்கோ அனைவருக்கு ஒத்துழைப்பையு நம்ப வீடு தேடி போய் கேட்டு எல்லாரோடையு சேந்து நம்ம பண்ணுவோ தோழி நன்றி
நன்றி நன்றி தோழி நன்றி தோழி மிக்க நன்றி